தோழர்
மேம் சொல்லுங்க மேம்
நார்மா இருக்கீங்களா
மேம்
ம் நலமா இருக்கே தோழர்
ம் ஓகே மேம் சாப்ட்டீங்களா
அ சாப்டே தோழர் சாப்ட்டே
செரிங்க
தோழர் இந்த இப்போ இந்த காலத்துல வந்து வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்குலா ஒட உடல்நிலை சரியில்லாம போறது அது எதுனாலன்னு நெனக்கிறீங்க நீங்க
சரியான உணவு இல்லன்னு நெனக்கிறே நா அதனால தா இவுங்களுகு பொருளாதாரொ இருந்தனால கொஞ்சொ பணொ வீக்கா ஆனதுனால மத்தபடி சரியான உணவு முறை இல்ல மேம்
செரிங்க தோழா செரிங்க தோழா குழந்தைகள நம்ம எப்டி பாத்துக்கணுன் நெனக்கிறீங்க இந்த அது போல குழந்தைகளுக்கு அதிகமா உடம்பு சரியாத போகு காரணமா பெற்றோர்கள் காரணமா இல்ல
மேம் பெற்றோர்கள் தா மேம் காரணம் அவுங்க அவுங்களால தா மேம்
பெற்றோர்கள் தா மேம் அவுங்க கரெக்ட்டா பாத்துக்குன்னாங்கன்னா பராமரிப்பு கரெக்ட்டா இருந்தா அவுங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியு அண்டாம இருக்கு சாமின்னு சொல்றது சயின்ஸுன்னு சொன்னா நடக்கு மேம்
ஆ செரிங்க தோழர் சாமிய நம்பரோ நம்புவீங்கள தோழர் நீங்க
மேம் இல்லன்னுல்லா சொல் அப்டின்ட்டு இல்ல மேம் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றே மேம் கமல் மாதிரி பேசுறேன்னு சொல்லுவீங்க
அப்புட்ல்லா இல்ல தோழர் மனசுல எது படுதோ அதானே சொல்லணு
அதுதா மேம் உங்க உங்க இது மேம் உங்க நேட்டிவ் மேம்
கேக்குதா தோழர்
உங்க நேட்டிவ் மேம்
ஆ நேட்டடிவ் எ நேட்டிவ் வந்து சொல்ல சொல்ல கூடாது தோழர்
செரிங்க மேம் செரிங்க மேம் ஓகே மேம்
ஒஹோ
வீட்ல எல்லா சாப்ட்டாங்களா மேம்
ஆ எல்லாரு சாப்ட்டாங்க தோழர் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ வீட்ல பரவால்ல மேம நல்லா தா இருக்குறாங்க மேம் எல்லாரு நல்லா இருக்குறாங்க
சரிங்க தோழர் உங்களுக்கு எதாவது புடிச்ச விஷயோன்னு இருக்கா தோழர் எதாவது
எனக்கு புடிச்ச விசயனா நா நெனைக்கிறது நடக்கறது இல்ல மேம் அதுனால எதுவு நெனைக்காமலே இருக்குறே மேம்
க்கு ஆ
வாழ்க்க போகுற போக்ல போயினுக்குறே மேம்
சரிங்க சார்
எதுனா சில பல அச்சீவ் மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது மேம் அது பண்ணிட்டு சொல் ன்றே மேம் எல்லாம் நன்மைக்கேன்ற மாரி
இப்ப எப்ப அது சரியாகப் போனு அப்டிங்களா தோழர் சரிங்க தோழர் எல்லா நல்லபடியா வெற்றியாவே முடியட்டு தோழர்
சரிங்க மேம்
ம் சரிங்க தோழர் உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நெனைக்கிறீங்க தோழர் பண்ணனுன்னு
ம் ம் ல நல்லா இன்னு நல்லா சம்பாரிக்கனுட்டு ஒரு இது மேம்
புரியுதுங்களா தோழர்
அதுதா மேம் இன்ன கொஞ்ச குரோத் அப் ஆகணுன்ட்டு
பேய்ங்களா சரிங்க தோழர் இப்ப என்ன தோழர் பண்ணிட்ருக்கீங்க நீங்க
மேம் ஒர்க்கு தா மேம் போயினுக்குறே இங்க
ஒர்க் தா பண்ணிகிட்ருக்கீங்க
ஆமா மேம் இப்ப இல்ல மேம் இப்ப வீட்ல இருக்குறே மேம் ஒர்க் ஆம் மார்னிங் டைம்ல தா ஒர்க் ஒரு டைம் அப்டியே சிஃப்ட் கணக்குல வரு
ஓ சரிங்க தோழர்
அதுதான் என்ன சாப்டீங்க மேம் நீங்க
தோச சாப்டே தோழர் நீங்க என்ன சாப்டீங்க தோழர்
மேம் ரைஸ் தா மேம்
ரைஸ் சாப்டிங்களா தோழர் முதியோர்கல எப்டியெல்லா பாத்துக்கணுன்னு நெனைக்கிறீங்க நீங்க
அவுங்க நம்மள அவுங்க நம்மள பாத்துக்குன மாரி பாத்துக்கனு மேம் அவுங்க வயசான ஒட்னே நம்ம அவுங்கள உதறி தள்ளி விட்ற கூடாது அவுங்க வயசானவங்க அவுங்க அப்டிதா இருப்பாங்க அவுங்க குணாதிசயங்கள் அப்டிதா அது வந்து இந்த காலத்து இதுக்கு ஒரு இதுவா இருக்கு அதனால அதனால தாம அந்த மாரி ஒரு முதியவர் ஒரு இல்லன்னு அந்த மாரியே ஒன்னு வெக்கவே கூடாதுன்னு
அப்டிங்க உங்க வீட்ல வயதானவர்கள் இருக்காங்களா
எங்க வீட்லயா அம்மா மட்டுதா மேம்
செரி செரிங்க தோழர்
அப் அப்பா இல்ல மேம் அதுதா அம்மா மட்டுதா அம்மா அக்காங்க
செரிங்க தோழர் செரி தோழர் நீங்கதா அந்த குடும்பத்த பாத்துக்கறீங்க
ஆமா மேம் அப்டின் நெனைக்கிறே அவ
சேரிங்க தோழர்
இன்னு நல்லா பாத்துக்கணுனு ஆச மேம் அதுதா என்னுடைய ஆசையே
சேரிங்க தோழ உங்களுக்கு எதாவ்து புடிச்ச உணவு எனக்கு புடிச்ச உணவு இதுன்னு அப்டினா எது சொல்லுவீங்க
எனக்கு தயிர் சாதோ ரொம்ப புடிக்கு மேம்
தயிர் சாதோ புடிக்குமா தோழர்
ஆ பிரியாணி சொல்லலா மேம் இருந்தாலு பிரியாணி அது நறைய வாட்டி சாப்டாகூட தயிர் சாதோ மாரி வராது மேம்
அப்டிங்களா தோழர் சேரிங்க தோழர்
உங்களுக்கு இட்லி புடிக்குமா தோச புடிக்குமா மேம்
எனக்கு தோசதா தோழர் புடிக்கு
ஓகே மேம் ஓகே மேம்
எதாது சமைப்பீங்களா தோழர்
சமைப்ப மேம் எதோ புக்கு கிக்கெல்லா அப்டியே பாத்து கீத்து எதாது சமச்சிருவ மேம் எங்க அம்மாகிட்ட கேப்பே செய்ய தெரியாது கேட்டா நாங்க சொல்லுவாங்க அதுதா மேம் வீட்ல யாருக்காது எப்பயாவ்து ஒடம்பு செரியில்லாம போய்ச்சுனா நாங்கதா மேம் சமைப்போ
செரிங்க தோழர் செரி அப்படி எது ரொம்ப நீங்க அருமையா சமைக்கிற உணவுனா எது
மேம் அது வந்து என்னுடைய ஸ்பெஷலே மோர் கொழம்பு வேணா செய்வே தக்காளி சட்னி இந்த மாரி சாம்பார் இந்த மாரிதா மேம்
செரிங்க தோழர்
உங்களுக்கு புடிச்ச உணவு மேம்
புடிச்சது வந்து ஃப்ரைட் ரைஸ்தா தோழர் புடிக்கு
ஃப்ரைட் ரைஸ் துரித உணவு அதுலா
என்ன தோழர்
துரித உணவகம் மேம்
அது நம்ம அடிக்கடி சாப்டாதான தோழர் அந்த மாரி
கரெட்டுதா மேம்
ம்
சிக்கன் ரைஸ் புடிக்குங்ல்லா எக் ரைஸா மேம்
சிக்கன் ரைஸ்தா தோழர்
ஓகே மேம்
புத்தகங்கள் படிக்கிற பழக்கம்லா உண்டா தோழறே உங்ளு
புத்தகங்கள்லா என்னு எனுக்கு ரொம்ப புடிக்கும் மேம் புத்தகங்கள்லா பச்சினு இருப்பே நெறய பழய காலத்து நாவல் நாவல்கள்
ம் ஒர் நாவல் சொல்ல முடியுமா
ராஜேஷ்குமார்து இதா நெறய படிப்பே ம்
சரிங்க தோழ் இப்போ எது நாவல் எதயு நி நீன் ராகேஷ்குமார் தெரியாது தோழர் எனக்கு
ஆமாங்ளா அது நல்ல ஒரு ஃபிக்சேஷ்னல் மாரி நெறய இப்பல்லா படோ வருதெல்லா அந்த மாரி தா ம ஆமா மேம் ரைட்டர்
ஆ
இப்ப படோங்க வர்றது எல்லாமே நெறய அந்த மாரி நாவல்கள் இருந்தா மேம் அவுங்ககிட்ட காசு குடுத்துட்டு அவுங்க இது பண்ணிக்குறாங்க அந்த மாரிதா மத்தபடி இவுங்க ஓனா எங்க மேம் நாவல்கள் மத்தபடி நம்ம இந்த கம்யூனிசம் அந்த மாரி சேகுவாரா நெறய நெறய இருக்கு மேம் நெறய புத் இந்த மாரி புத்தகங்கள்லாம் படிச்சுன்னு இருக்
அப்புடிங்களா தோழர்
பெரியார்ல ஆரம்பிச்சு அம்பேத்கர் அந்த மாரி மேம்
ம் ஓ செரிங்க தோழர்
உங்குளுக் புடிக்குமா மேம்
ஆ நாவல் படிக்கிர்தா தோழர்
ஆ இந்த புக்
நாவல் புக்கு படிக்கர்து புடிக்கும் தோழர்
ஆ ஓக்கே மேம் ஓக்கே மேம்
ம்
என்ன மேம் ஒர்க் பண்றிங்க
நா பார்மா சிஸ்டர்
புரில மேம்
மருந்தாள மருந்தாளராருக்கே தோழர்
ஓக்கே ஓக்கே மேம் ஓக்கே ம்
தோழர்
சொல்லுங்க மேம்
நீங்க கேக்க விரும்புரிங்ளா தோழர்
ம்
செரிங் தோழர் மீண்டும் ஒரு இண்ணைப்புல பேசலா நன்றி தோழர்
சரிங் மா
ம் செரிங்க தோழ